சொல்லுமா நல்லா இருக்கியாமா
ம்மா நீங்க எப்டி இரு
நல்லா இருக்கேம்மா என்னமா சாப் டியாமா
இப்பதா சாப்ட்டே எங்க வீட்ல எங்க வீட்ல தோச புதினா சட்னி நீங்க என்ன சாப்ட்டீங்க
போ
ம்
ம் இடியாப்போனு வித்து கத்திட்டு வருவார்ல்ல அவர்டதா வாங்குனோ
இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலா எதாச்சு ஒரு டாபிக்க பத்தி பேசுவோ
டாபிக்கு பத்தி பேசரியா என்ன டாபிக்கு பத்தி பே பேசப்போரிங்க
எதாச்சு ஒரு நம்மளுக்கு புடிச்ச ஒரு யாரையாச்சி பத்தி நம்ம பேசலா விரிவா பேசுவோ
உனக்கு புடுச்சாலு எனக்கு புடிக்காது எனக்கு புடுச்சாலு உனக்கு புடிக்காது நீ என்னத்த பே என்னத்த பே
சொல்லு எனக்கு புடிச்சவங்கள பத்தி நா
புடுச்சவல பத்தி நம்மளுக்கு தெரியாது என் மனைவிய தவிர உனக்கு வேற யாரைந் தெ எது
எல்லாருக்கு வந்து அவுங்க மனைவி அவங்ளுக்கு அவங்க மனைவிய ரொம்ப புடிக்கு மனைவிக்கு வந்து கணவன புடிக்கு அதெல்லா சொல்லவே இல்ல நா வந்து ஒரு ஹீரோ இல்ல யாரையாச்சு ஒருத்தவங்கள அந்த மாரி
ஹீரோவா ஹீரோனு யா
ஃபெஸ்டிவல பத்தி பேசலாமா எதாச்சு கோயிலு அ நீ உங்க நீ வந்து உங்க ஊர்ல நடக்கற கோயில பத்தி பேசு நா எங்க ஊர்ல நடக்கற திருவிழாவ பத்தி பேசற
வரப்போது
ஆமா ஆமா நேம் இப்ப வந்து வர்ற இருவத் த்தி எட்டா தேதி தேரு எங் பொஸ் ஃபர்ஸ் சாட்லிங்க சொல்றே எங்க ஊர்ல வந்து பதுனோரு நாள் திருழா நடக்கு பதினோரு நாளும் ரொம்ப ஜாலியா நெற்றெ ரொம்ப இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பதுனோரு மண்டாப்படி பதினொரு மண்டாப்படிக்கு ஒவ்வொருத்தங்க ஸ்பான்சர் பண்ணி எதாத்து நடத்துவாங்க ஒரு அ அது என்னது நாடகோ அ கலை நிகழ்ச்சி கிராமிய பாடல் அந்த மாரி ஏதாச்சு ஒவ்வொருத் திருவிழாவுக்கு ஒவ்வொரு இது நடந்துட்டு இருக்கும் இந்த தடவ வந்து ஃபர்ஸ்ட் திருவிழாவுக்கு வந்து நாடகோ வெக்கறாங்க மூணாவது திருவிழாவுக்கு வந் து கருப்புசாமி நாடகோ வெக்கறாங்க நாலாவது திருவிழாவுக்கு வந்து கிராமிய நடனம் த ழந்து வந்து ஆறாங்க பத்தி திங்களா அந்த மாதி அந்த மாதிரி ஒரு இது நல்லா இருக் ண்ணா நான் வந்து அத வந்து எங்கே பாத்துருக்கேன்னா ஈஸ்ஸா கோயில்ல கோயம்புத்தூர் பக்கத்துல ஈஸா கோயில் இருக்குல்ல அங்கே வந்து அந்த அந்த நட
உம் ஆமா ஏழ்ற ஏழ்ற ஏழு மணி ஏழ்ர மணி போல ஒரு டான்ஸ்ஷோ நடத்துவங்களே அதுவா
இல்ல அன் நாங்க போயிருந்தா அன்னைக்கு கு வந்து என்னன்னா அன்னை நாங்க போயிருந்த அன்னைக்கு வந்து அங்க நட இருந்துச்சு பகல்லே நடந்துச்சு ரொம்ப சிறப்பா நடந்துச்சு அதுல எப்படின்னா இந்த நடநோ ஒன்னு அடுத்து வந்து எக்ஸ் அந்த ஓ ஒரு மாரி இந்த
அது என்ன சொ ஜம்ப் பண்ணுவாங்க இந்த ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய வீல்லல்லா நடப்பாங்கல்ல
ஆமா ஆமா அந்த மாரி நட தா சர்க்கஸ் மாரியா
ஆஹ் சர்க்கஸ் மாரி அந்த மாதில்லா நடந்துச்சு நல்லா இருந்துச்சு அது நீ போயிருக்கியா ண்ணா ஈசா வுக்கு
நா ஈஷா போனே ஆனா இது நடன காட்சியெல்லா எது நடத்துல நைட் ஏழரை மணிக்தா டான்ஸ் ஷோ நடத்துவோ லைட் ஷோ நடத்துவோ பாருங்கன்னாங்க நா கெளம்புனுனு சொல்லிட்டு அப்பற கெளம்பட்டு வந்த சாமிய மட்டும் கும்புட்டு வாங்கி உக்காந் சாப்ட்டுட்டு நறைய சாப் படித்துச்சு ஒடியாண்ட்டா அதுவு ஊற காலி பண்றத்தா அந்த ஊர காலி பண்றப்ப சும்மா போயிட்டு வந்தோ ம் சுத்தி பாக்குறகாக
அ அ அப்போ அப்புறம் வந்து ஒம்பதாம் திருழா வந்து தேர் இழுப்பாங்கன்னா. பதினோராந் திருவிலா வந்து அ அந்த பூவெல்லா சாமிக்கு டெக்ரேஷன் பண்ணி பெரிசா தேர் மாதி பெரிய தேர் மாதி செஞ்சு ஃபுல்லா பூவால் ப்டியே டெக்ரேசன் பண்ணி
ஓ. பரவால.
ரொம்ப அழகா இருக்கு அந்த பதினோரு நாளு ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ணா. அந்த பதினோரு நாளு எ எப்படி போச்சுனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். இதுல வந்து எட் பட்டாந்திருவ்ழா அன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச் ச்சி நடக்கும் எட்டாம் திருவிழா அளைக்கு ஒரு க ஒரு பதினோரு மணி போல ஒரு ஒரு பொம்ம பொம்மையும் சாமியும் வந்து. ஒருமா என்ன சொல்லுவாங்க. அந்த அந்த பொம்ம போயி அந்த சாமி களுத்துல போய் மாலைய போடணும். அஹ் அது வந்து கொஞ்சம் நெலம். ஆஹ் அது ஆனா அந்த இது பொம்ம. அது வந்து சாமி திருக்கல்யாணங்கிறது வந்து. ஹஸ்பண்ட் ஒயிஃப் அந்த் மாரி அந்த சாமி கல்யாணம் பண்றது அது இது அப்படி கிடையாது இது வந்து ஒரு. குழந்த போய் அம்மனுக்கு வந்து அம்மனுக்கு வந்து மால. போடுற மாதிரி அது கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. டக்குனுல்லா மால. போட்டுற மாட்டாங்க அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காமண் நேரம் இருபது நிமிஷம் அது பொம்மை விளையாடும் சூப்பரா இருக்கும் அது அது பார்க்க கண்கொள்ளா காட் ச்சீ அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும் நல்லா இருக்கும். ஆனா ஒரு இப்ப ரெண்டு வருஷமா என்ன ஆச்சுன்னா. அந்தா. அந்த இது செய்வோ அந்த பொம்மைய ஆட வைப்பாங்கள அவங்க. இறந்து போயிட்டாங்க.
செரி செரி ஆனா நடத்தலையா ந வேற ஆள் வண்ட்டாங்களா.
இல்ல அதனால வந்து அத யாரும் நடத்த மாட்டறாங் அவங்க மட்டும் தான் நடத்துவாங்க போல அதனால ஒரு ரெண்டு வருஷமா அந்த திருவிழா இல்லன்ன மா. அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் அந்த திருவிழாவ எ அதுக்காந்தே நா போய் உட்காந்திருப்பே
ஆஹ் இப்ப இந்த வர்ஷோ நடக்குமா இல்ல கொண்டு வருவாய்களா என்ன நடத்
அதே ச்ச் அது இந்த வர்சோ பாக்கிறதானா தெரியு என்னன்னு எப்டி நடக்கொ என்னான்ட்டு பாத்தா தா தெரியு ரொம்ப அப்றோ நெறய அந்த நைட்டு கட
ஆஹ்
இருட்டுக்கட ஸ்வீட்ஸ் தே அந்த இதெல்லா நெறைய வருண்ணா
செரி அதஃபுல்லா போட்னு கட கட கட்டி கட நறையா போட் ட்ருப்பாய்ங்கலு
ஆஹ் கட போட்ருப்பாங்க அப்றோ அந்த சர்க்கஸ் இருக்குல்ல பெரிய சர்க் கஸ்தே அது வரு அந்த ரா அந்த இப்டி டோரா டோரா வரோ அந்த மாதி நறைய்யா அ நறைய்ய வரோண்ணா இங்க நல்லா ஜாலியாயிர்க்கு நீங்களு வாங்க கண்டிப்பா எங்க ஊர் த்திருள்ளாக் நீங்களு கண்டிப்பா வாங்க பசங்க எல்லாரையு கூட்டிட்டு கண்டிப் த்தாங்க
சேரி கண்டிப்பா வரோ செலிப்ரேட் பண்ணுவோ எங்கோயோ டூர்லா போறேன் சொல்லி அரேஞ்ச் பண்ணிகலா அதா டூர் போலா பிளான் பண்ணிய்லா
ஒவ்வொரு தரையு டூர் பிளான் பண்றோ தாணா ஆனா கடைசி நேர ல யாராச்சு வரமாட்டே அப்டின் சொல்லிர்றாங்க அதனால எதையுமே கண்டினிவ் ஒண்ணு முடிலண்ணா
உம் ஏ அம்மாக்கு இப்போ ஒடம்ப் பரவாலையா
ஆஹ் அவுங்குளுக் இப்போ பரவாலன்னா கொஞ்சோ எப்பயாச்சு தா கொஞ்சோ நெஞ்சு வலிக்கிது அப்டின் சொல்லி சொல்றாங்க அப்போப்போ வலிக்கிது
உம்
ஏன்னா முன்ன மாதிரி இப்ப கொஞ்சோ பரவால்ல முன்ன விட இப்ப பெட்ரா இருக்காங்க பரவால்ல எ பையே தா ரொம்ப சே ட்ட பண்றா தாங்க முடியில்ல பெரிய பேட் பாயா பெரிய பேட் பாயா இருக்கான்
செரி பேட் பாய் ஆயிட்டனா அ
நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதுல நன்றாகவே ந
எது நடக்குமோ அது கண்டிப்பா நடக்குங்மாறி நடந்துட்டு இருக்கோ
ஆமா கண்டிப்
ம் சேரி
அப்புறே என் நீங் என்ன சாவ திருவுழா வந்து ஏ இருவத்தி இருபத்தி ஒம்போது வந்த் ஒன்பதா திருவுளா அப்ப எந்த தேதியில இதுபண்றாங்க இங்கிலிஷ்
இங்கிலீஷ்ல ஜூன் இரு த்தொன்பதா
அ இப்ப வர இருவத்தொம்பதா தேதி அன்னைக்கு வந்து ஒம்பதாவது திருவுழா ம் அப்ப வந்து இருவாதா தேதி காப்பு கட்டுறாங்களானா இருவதா தேதியோ பத்தம்போதா தேதியோ காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டி ட்டா எங்க ஊருலருந்து வெளிலலா போகக்கூடாது நா யாரையு எங்கையு தங்கக்கூடாது ஆமா எங்கேயு வெளிலலா அனுப்பமாட் ட்ட அந்த நாள் பார் தின்ன வச்சுக்குவே காப்பு கட்ற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரு அந்த எங்க எ எம்பத்து நாள வுட்டு ஓடிடுவாங்க வெள்ல எங்கயாச்சு போய் இருந்துக்கு வாங்க ஏன்னா ம் எல்லாரு போவாங்கல
ஆமா ஆமா அ ஓ ஆமா ஆனா கட்னத்துக்கு அப்போ வந்துகலாம்மா கட்டம்போது இருக்கூடாது
அ அந்த டைம்க்கு டையம் போட்டுருவாங்க அந்த டையம்மப்போ வெளில்ல போயிர்ணு வெளில்ல போயிட்டோம்னா ஓகே அதனால நெறைய
அது அப்படிதான் எல்லா ஊர்லயப்படிதான் இங்கயுமே அப்படிதான் நம் ஊர்லயுமே காப்பு கட்டம்போது இருக்ககூடாது வெளியூர் போறாதான் போயிரணும் முன்னாடியே யத்தடோடிருவாங்க திரும்ப அதே மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா கா காப்பு தடை வெளியில போகக் கூடாது தங்க கூடாது வெளியில போகலாம் ஆனா ஒரு
அத இப்ப பெஸ்டிவல் ஃபுல்லா முடிச்சு முடிஞ்சிருச்சி நெருக்கி முடிஞ்சிருக்கு திருவிழா ஃபுல்லாவே இப்போ முடிஞ்சிருச்சுல மோஸ்ட்லி
திருவிழாக்கு யார் யாருக்கு இன்வய்ட் பண்ணான் இருக்கிய
யா அண்ணனுக்கு இங்க கொஞ்சம் தம்பி வீட்டுக்கு இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லி செய்யலாம் இந்த வருஷம் பால் காய்ச்சினல்ல அதனால கொஞ்சம்
இங்கய பால்காச்சின வீட்டுலான் இருக்கீலா இல்ல இங்கேய இருக்கீலா
இல்ல நான் இப்ப வந்து இங்கதான் இருக்கோம் அம்மா வீட்டு்ல இருக்கோம்
சரி அங்க அப்பப்ப டெய்லி போய்கிறதா
ஆஹ் அப்பப்போ போறது வர்றது
ஆஹ்
உம்
போயிட்டு கிளீன் பன்ணி மட்டும் வச்சுட்டு வாங்க அப்பப்ப
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு இங்க என்ன இ ங்க அங்கனா அங்க
உஹம் இங்க சண்டைய போட்டா அங்கே போய்ரீங்க இல்ல அங்க அத நீங்க
அஹ் ஏன் என் ஃப்ரெண்டு பெரிய டீவி வாங்கி குடுத்தாங்க நல்லா ஜாலியா படம் பா க்கறது உம்
பாருங்க பாருங்க இது போட்டியா நெட்டு போட்டியா
ஆஹ் இது டிஸ்ஸு ஏர்டெல் டி ஏர்டெல் போட்டேன் நா ஏர்டெல் போட்டேன் ஆனா யாருமே ஏர்டெல் ஏண்டா போட்டோம் காசு நாலாயிரம் ரூபா போனும்னு தான் மிச்சம்
உஹ் அப்படியா சரி இரு ந ஆஹ் கொஞ்ச நேரத்துல கூப்புறேன்
ஆஹ் சரி நே
உம் முடிச் சு கூப்பர கொஞ்சதுல இருக்கு
அஹ் நானும் வேலை பாத்துட்டு கூப்பறேனே உம்